அதுக் கால கட் பண்ணிட்டு ஓடிட்டீங்க
ஆமாங்க அத ஏ கேக்குறீங்க அதுக்குள்ள இந்த ஏ பைய எந்ரிச்வோய் சத்தங் கேட்டுச்சுன் ஓடி போயிட்டேனுங் மன்னிச்சுக்குங்க
பரவால்லிங்க பரவால்லிங்க அப்பற ஜல்லிக்கட்டு பத்தி சொல்லிட்ருந்தீங்க அதுக்குள்ள நிறுத்திடீங்க
அத அதாங்க அத சொல்லிர்லாமின்டுத நீங் பாத்துட்ருப்பீங்கன்தானுங் கூப்டே நம்ம ஆ நம்ம மாடு உன்னு ஜல்லிக்கட்டு அளவுக்கு உன்னு பெருசா ஆவ்லிங்க இப்பத அந்த ஒரு திட்டமா அடுத் வர்ஷத்திக் கொண்டுவோய்லாம்க ஜல்லிக்கெட்டுக்கு
அப்டிங்ளா
ஆ அப்பற நீங்க உங்க பக்கத்து இல்ல பழக்கீட்டு தானுங்க இருக்கிறோ அதெல்லா ஜல்லிக்கெட்டுக்கு உட்றதுக்கு அதுக்கு ஒரு வய்ஸ் வரம்பு வேணுமில்லங்க இதுக் உன்னோ கொஞ்சம் பத் தில்லீங்க
ஓ சின்ன குட்டிங்ளா
ஆமா ஆமாங்க கொஞ்ச உன்னு கொஞ்ச உன்னொரு ஒரு வருஷோ வளந்து போச்சுனா அப்பறோ கொண்டோய் வுட்ருலாம்ங்க ஜல்லிக்கட்டுக்கு நம்மாளு அடிச் சு வந்துருவாருங்க
சேரி சேரிங்க எங்க வீட்லியு மாடெல்லா இருக்குதுங்க ரெண்டு மாடு வச்சிருக்கிறோ பால் கறக்குறக்கு மட்டு தாங்க அதய் பயன்படுத்துவோ அதயு நீங்க சொன்ன மாரி நாங்க சாமியா நெனச்சு நல்லா சுத்தமா சொரண்டி பெயிண்டெல்லா அடிச்சு விட்டு அழகாக குளிக்க வச்சு அப்டியே ரெண்டு பேரு பாக்குறக்கு நாங்க அவுங்கள மனுஷங்களா தா பாக்றோ அ நாங்க அத வீட்ல ஒருத்தரா பாக்குறங்கெட்டி நாங்க அத வந்து தனியா வந்து பாக்றதில்ல அவுங்க இவுங்க அப்டின் தா நாங்க பேசு
சேர் நாங்க பேரு வெச்சிருக்கிறம்ங்க வெள்ளயே கருப்பே செவளயன்னு அப்டி பேரு வெச்சுதா கூப்பிடுவோங்க நாங்க
அப்டிங்களா நா நாங்க வந்து நாங்களு உங்கள மாரிதா அந்த ரெண்டுமே பசுமாடு ரெண்டு பேத்துக்குமே வந்து அ பிங்கி எ பொண்ணு வந்து பிங்கினு வெச்சிருக்கிறா எ பையே வந்து ரோஸின் வெச்சிருக்கிறா ரெண்டு பேரு ரோ ரெண்டு பேர் த்துகுமே ரோஸ் கலர் புடிக்கு அந்த ஒரே கலர வெச்சு ரெண்டு பேத்துக்கு பேர் வெச்சு கூப்புட்ருக்கறாங்க நம்ளா இருந்தா வேற மாரி பேரு வெப்போ சேரி கொழந்தைங்க வெச்ச பேர ஏ நம்ம ஆசைய வெச்ச பேர ஏ இது பண்ணணு அப்டின் சொல்லிட்டு நாங்களு அப்டியே கூப்பட்றோ அவங்களு அப்டி கூப்ட்டா ஒடனே திரும்பி பாப்பாங்க
அத அதாங்க அப்றோ நம்ம கொழந்தயாட்ட கொழந்தையாத்தானங்க வளத்து இருக்கிறோ அதனால நம்ம நம்மளுக்கு ஒரு கஷ்டங் கவலைன்னா அது கண்ணீர் உள்ள கண்ணீர் வுட்ற அளவுக்கு தானங்க நம்ம கிட்ட வளத்தர்றோ
ஆமாங்க அவ்ளோ அன்போடையு பாசத்தோடையு அப்டியே பாக்கு பாருங்க அப்டியே பாக்கும்போது உண்மையாலுமே நம்ம வீட்ல ஒருத்தர் இருந்தா கூட நம்மளோட கவலைகலெல்லா சொல்லும் போது அவுங்க காது குடுத்து கேப்பாங்களான் தெரியாது ஆனா அதுங்க அப்டி கேக்குங்க அவுங்க கிட்ட சொல்லும் போது இன்னு கொஞ்ச நேரோ பேசலான் கூட இருக்கு
இருக்கு இருக்கும்ங்க அப்றோ அந்த த மாட்டு பொங்கல் அன்னைக்குங்க அத நா சொன்ன மாரி எல்லா வண்ணம் பூசி எல்லா வேலயு பண்ணிறது ஜல்லிக்கட்டு கொண்டு வர்ற மாட்ட ஜல்லிக்கட்டுக்கும் கொண்டு போவாங்க அப்றோ வந்துங்க பொழுதுழுந்தன்னே என்ன பண்றதுன்ன சக்கர பொங்கல் வெண்பொங்கல் எல்லா வெப்பமில்லங்க அந்த மாட்டுக் குடுக்குறதுக்கு அந்த வெண்பொங்கல்ல வாழப்பழத்த நல்லா போட்டு நல்லா மசி மசின் மசிச்சு பெனஞ்சுங்க
ஆமாங்க
கொண்டு போய் எல்லா ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு கைப்புடி குடுத்தம்ன்னா நல்லா டக்கு டக்குன்னு சாப்ட்டு போடுங்க
நாங்களு இப்டிதாங்க வெண்பொங்கல் குடுப்போங்க அதுக்கப்றோ பருத்திக்கொட்டைய வந்து நல்லா சாப்டுவாங்க பருத்திக்கொட்டைய தண்ணில கரச்சி அதைங் குடுப்போ அன்னைக்கு வந்து அவுங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு அப்றோ அந்த புல் இருக்கு பாருங்க அவுங்களுக்குன் ஸ்பெஷலா வளக்குற அந்த மசால் புல்லு அன்னைக்கு ஒரு நாள் மட் டு அவுங்களுக்கு வந்து பயங்கரமான ஸ்பெஷல் சாப்பாடு
ஆமாங்க அப்பறோ அன்னத்தன்னைக்கு மாட்டு பொங்கல் முடிஞ்சிரும்ங்க எப்படியு அப்றோ எல்லா வீட்டுக்கு வந்தவைகளுக்கு எல்லா அன்னைக் கு நான்வெஜ்ஜு நம்ம இது எப்பய்மே செய்ய மாட்டம்ங்க நம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தொட்டுங் கூட பாக்குறதில்லைங்க மிச்ச மீதி மொதன்னைக்கு செஞ்சது இருந்தா கூட அல்லாந்து கீழ ஊத்திட்டு மறுபடி ஒரு மட் ட வீட்ட கழுவிவுட்ருவங்க மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு
அப்டிங்ளா
அப்றோ அந்த வீட்டுக்கு வந்தவைகளுக்குலா அன்னைக்கு என்ன பண்றதுனாங்க பொரி இந்த சுண்டல் கருப் பு சுண்டெல்லா ஊற வெச்சு வேக வெச்சுங்க அல்லா வெங்காயோ மொளகாயி தேங்காயில்லா திருவி போட்டு தாளிச்சு ஒரு தட்டத்துல வெச்சிட்டுங்க அல்லா வந்தவி போனவைகளுக்கெல்லா பொரியும்மு அந்த கல்லையு குடுத்து சாப் சாப்புட்டு அப்றோ வாழப்பழோ பொங்கலு அல்லா சாப்ட்டுகிட்டு கரும்பு அப்றோ அல்லா பொங்கல் எல்லா சாப்ட்டு முடிச்சுங்க அல்லா நாயம் பேசிட்டு உக்காந்தம்னா அல்லா அந்த கரும்பு எடுத்து ஆளுக்கு ஒரு ஒரு கரும்பு குடுத்தா எல்லா ஈ ஈன்னு ஈசிதள்ளிட்டு போயிருவாங்க
ஆ ஆமாங்க கரெட்டு தா அந்த கரும்ப நாங்க அதா சொன்னல்ல முருகங் கோயிலுபோவன் சொல்லிட்டு வீட்ல இருந்து கெளம்புறப்போ ஒரு கரும்பு வாங்கிட்டு போவோ வீட்டுக்கு பக்கத்துலயே கரும்பு கட வெச்சிருப்பாங்க ஒரு கரும்பு வாங்கிட்டு போவாங்க இங்கிருந்து கோயிலுக்கு போற வரைக்கு அப்டியே கடிச்சி சாப்ட்டு போற வழியெல்லா மாங்கா அப்பற அண்ணாச்சி பழோ நவாப்பழோ எல்லாத்தையு ஒன்னொன்னா வாங்கி சாப்ட்டுட்டு இங்கிருந்து எங்க வீட்ல இருந்து கோயிலுக்கு போறப்ப ஒரு மூணு கிலோ மீட்டர் இருக்குங்க அன்னைக்கி எல்லா சொந்த பந்தோ கொழந்த குட்டி எல்லாத்தையு கூப்பிட்டு அன்னைக்கி ஒரு நாள் மட்டு நாங்க நடந்து போவோ யாருமே பைக்ல போமாட் போம்போது எல்லா கடைலையு வாங்கி சாப்ட்டுட்டு கொழந்தைங்களோட ஜாலியாக பேசிட்டு அந்த ஒரு அனுபவம் வந்து இந்த பொங்கல் வந்து தரு கண்டிப்பா இந்த பொங்கல் எப்படா வரும்னு அதுக்காகவே வெயிட் பண்ணுவோ
கண்டிப்பாங்க அப்பற அது ஒண்ணுங்க அப்பற இந்த ப ஊருக்குள்ள எங்க ஊருக்குள்ளேலா போட்டி நடத்துவாங்க அந்த கொழந்தைகளுக் தனியா போட்டி அத நான்னு சொல்லவே சுத்தமா சொல்ல மறந்துட்டேனுங்க அது வீட்டு நோம்பி அது வீட்டு நோம்பி அன்னைக்கு போட்டி நடத்துவாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு நடத்துவாங்க கறி நாள் அன்னைக்கு நடத்துவாங்க நடத்திக்கிட்டே இருப்பாங்க போட்டி இந்த புள்ள குட்டி ஊருக்குள்ள வுட்டு வீட்டுக்கே வந்து சேராதுங்க ஒரு பொங்கல் ஒரு துளி ஊட்டி உள்ளலா நெனைச்சா கூட ஊட்டுக்குவர மாட்டாங்கங்க
ஆமாங்க எப்டியாவது அம்மா நா ஒரு போட்டியில பிரைஸ் வாங்கிட்டு வந்து உனக்கு குடுக்குறேமா நீ வச்சக்கமா அப்டிம்பாங்க எங்க ஊர்ல வந்து கொழந்தைங்களுக்கு இந்த சாக்கு போட்டி மியூசிக் சேரு அதுக்கப்பற வந்து பாத் தம்னா இந்த சைக்கிள் ஓட்றது இந்த மாரி கைல தண்ணி அள்ளிட்டு வந்து வாட் ட்டர் பாட்ல்ல தண்ணி நெப்புறது இந்த மாரி நெறைய போட்டியெல்லா நடக்குங்க என்னோட தங்
வ உன்னு வித்தியாசமாவே வப்பாங்க எப்டினாங்க இந்த ஆ மா பாட்டு போட்டு வுட்டு போட்டு அதாங்க நீங்க சொன்ன மாரி மியூசிக் சிக் சேர் பாட்டு போட் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாங்க சும்மா ஒக்கார முடியும் குட்டி குட்டி சேர போட்டு வுட்டுருவாங்க அப்பத்த எல்லா தட்டு தடு மாரி கீழ உழுந்துட்டு கெடப்பாங்க ஓட்டு
அத்தா பாருங்க கொழந்தைங்க இருக்கிற சைஸ்சுக் தகுந்த மாரி தானே சேரத்
இல்லேங்க கொழந்தைகளுக்கெல் லா நல்லா சேர் போட்டுருவாங்க நம்மளயாட்டு பெரியவளுக்கெல்லா அல்லா குட்டி குட்டியே போட்டுட் ட்டு அல்லா கீழ மேல வுழுந்துகிட்டு அதையு மைக்கல பேசிக்கிட்டு பொன்னாத்தா கீழ விழுந்துருச்சு சின்னாத்தா கீழ விழுந்துருச்சு நக்கல் பேசி நாய்யாண்டி பேசிட் தீயிறதுங்க
ஆமாங்க அன்னைக்கி பேசுவாங்க பாருங்க மைக்க புடிச்சு
ஆமாங்க அப்பற நம்ம கோல நல்லாவே ஓட்டருக்க மாட்டோம்ங்க அட அந்த அந்த அக் கா ஓட்டுருக்கற கோலோ கண்ணல எடுத்து ஒத்திக்கிறாப்டி இருக்குது அப்டின்னு பையனுக நக்கல் பேசுறதுங்க இலவட்ட பயனுகள்ல
ஆமா ஆனா இங்க பாருங்க எங்க ஊர்லேயு வந்து கோலப்போட்டி நடக்கு நானு கோலப்போட்டில்லா கலந்துகிட்டு நெறைய ப்ரைஸ் எல்லா வாங்கிருக்கங்க நா நல்லா கோலம் போடுவே நல்லா மெஹந்தி எல்லா போடுவே அந்த மெஹந்தி டிசைன் எடுத்துக் கோலத்துக்குள்ள போட்டு கலர் குடுத்த அது ஒரு அழகாக இருக்கு அந்த வீதியிலேயே நம்மக்கோலதா வந்து நல்லா இருக்கு எல்லா எங்க வீதியில ஆமாங்க எங்க வீதியில்லா நெறையா கிழவிங்கதா இருக்குது அதுங்கல்லா கோலம் போடும் வய்ஸ் பிள்ளைங்கள்லா எதுவுமே போடாது கோலம் போடுறதுன்னு பாத்தா நாதா போடுவே நா இந்த கிழவிங்களோடல சேந்து போட்டி போடுவாங்க அவுங்க எல்லாத்து கோலமும் நல்லா நெலி கோலமும் அழகா இருக்கு ஆனா என்னோட கோலம் வந்து பாத்தோம்னா மாடனா இருக்கு
அதா நீங்க அப்பற இந்த க கைல போடுற கோலத்த வரைஞ்சு வுட்டு பெயிண்ட் அடிச்சு வுட்டறவீங்க அப்பற வயசானவங்களுக்கு அதெல்லா எப்டி தெரியு நீங்க வரைஞ்சு வுடுற கோலம்ல்லா எப் அவியலுக்கு தெரியு
ஆமாங்க ஆனா அவங்க போடுறதுமே அழகா இருக்கு அந்த காலத்துக்கோலமாட்ருக்கு
இருக்கு இருக்கு ஆமாங்க
ஆனா நறைய தரவ பிரைஸ் எல்லா வாங்கிருக்கங்க அதெல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாரி அனுபவம் எல்லா மறக் முடியாது நம்ம என்னதா பெரியவங்ளானாலு நம்மள ஒருத்தர் உற்சாகப்படுத்தி பரிசு குடுக்கும்போது அது வாங்குற ஒரு சந்தோஷ் த நம்ம கொழந்தைங்க வந்து அம்மா ஜெய்ச்சிருச்சு அம்மாக் ப்ரைஸ் குடுக்குறாங்க அந்த ப்ரைஸ் எனக்கு தா அப்டின்னு சொல்லிட்டு ரெண்டு கொழந்தைங்களு சண்ட போட்டுக்வாங்க பாருங்க அப்பறோ ஆள்க் கொஞ்ச நேர வச்சுக்கோங்கன் சொல்லி
அவளோதாங்க அவ்ளதாங்க அப்ற அ சாக் போட்டி நீங் சொன்ன சாக் போட்டி வப்பாங்க அப்பற அந்த ஸ்பூன்ல எலுமிசபழத்த வச்சுக்கிட்டு போயிட்டு வரதுங்க இதப்பட உன்னோ கொடும் கூத் பண்ணுவாங்க அ ஒரு ஒரு சோடா பாட்லு நறய சோடா வச்சுருவாங்க வாழப்பழ ஒன்னு முறுக்கு ஒன்னுங்க மொதல்ல இந்த மூ அ சோடாவ குடிச்சு போட்டுங்க முறுக்கு கடிக்கிடின்னு வேக வேகமாக கடிச்சி சாப்ட்டு அப்புற அந்த வாழப்பழத்த சாப்ட்டு முடிச்சுட்டு நம்ம வய்சில்ருக்றவ்ங்க ஓடி போய் ஒரு ஒரு அர கிலோமீட்ரு ஓடி போய் செுவுத்து தொடனும்ன் எங்கேங்கி ஓடுறது அல்லா ஓடி பேய் கீழ உழுக மேல் உழுக
ஆமாங்க
அப்பற அப்டியு போய் தொட்டு அதுலிம் ப்ரைஸ் வாங்கிட்டு வரதும் இருக்குதுங்க சின்ன புள்ளைளுக்கும் வெப்பாங்க பெரியவியலுக் வெப் ப்பாங்க அப்ற முறுக்கு வந்து லைனா கய்த்துல கட்டி உட்ருவாங் பைனுக
தாமாங்க
கட்டி உட்டு போட்டு இந்த கோட்ல ஒருத்தர் அந்த கோட்ல ஒருத்தர் நம்மளே இப்போ தோ யோ யோ யோ எட்டி முறுக்கு புடிக் எம்னாலு புடிக் முடியாதுங்க அந்த அளவுக்கு வளத்தியான பைனுங் நின்னுகுட்டுது மேலயு கீழயு ஆட்னா அது எப்புடிங்க நம் புடிக்கிறது அப்புடி இல்ல விளையாட் போட்டு நடத்துகிட்டு அக்கோப்போர் மூணு நாளக்கு ரேடியோ போட்டுக்குட்டு பாட்டு சத்த ஒ ஊருக்கே ஹேக்கற மாரி வச்சுக்கிட்டு அட்டகாச பண்ணிகிட் திரிய்வாங்க பையலுக
ஆமாங்க எங்க வீட்டுக்கு மேலேயே வந்து அந்த குழாய கட்டவிட்டு போயிருவாங்க அது என்ன பண்ணாலு சேரி இருவத்நாள் மண் நேர பாடிட்டே இருக்கு தூங்க முடியாது ஒக்கார முடியாது என்னாரம்பத்தாலு சத்த கேட்டுட்டே இருக்குங்க அப்பறோ பொங்கலுக்குங்க எங்க வீதில ஒரு ஹோட்டலல ஒரு போட்டி வெச்சிருந்தாங்க நம்ம சூரி புரோட்டா தூரி வந்து ஐம்பது புரோட்டா சாப்ட்டா அ புரோட்டாக்கு காசே குடுக்க வேணா அப்டிங்கிற மாரி ஒரு காட்சி வருல்ல ஆமா அதே மாரி எங்க ஊர்ல பொங்கல் அன்னக்கி கரெக்டா வந்து புதுசா ஒரு ஹோட்டல் தொறந்தாங்க அங்க என்ன ஆஃபரு போட்டாங்கன்னா அ புரோட்டா சூரி ஆஃபர்ன்னு சொல்லிட்டு ஐம்பது புரோட்டா ஃபுல்லா சாப்புற்ற ஒருத்தருக்கு மூணாயருவா தரன் சொல்லி போட்டாங்க புரோட்டாக்கு நீங்க காஸ் குடுக்கவேனா உங்களுக்கு வந்து மூணாயருவா பண குடுக் குறன் சொல்லி போட்டாங்க நாங்க எல்லாரு ஆர்வத்துல பேய் சும்மா நம்ம பேய் கலந்துக்லா அப்டின் சொல்ட்டு போனோ நாங்க என்ன நெனைச்சோ ஒரு மூணு பேர் நாலு பேர் சேந்து அஞ்சு புரோட்டா சாப்புட்னுங்காட்ருக்குது அப்டின் நெனச்சிட்டு போனங்க அங்க போய் பாத்தா ஒருத்ரியு ஐம்பது புரோட்டா சாப்புட்ணுமாமா
அடேங்கப்பா நாலஞ்சு சாப்றக்குள்யே நாக் தெள்ளி போய்ருதுல்யா நீங்க நாப்பதும் ஐம்பதும் சாப்பற்றது
ஆமாங்க அதுதா புரோட்டா வந்து மைதா மாவுல செய்யறங்கேட்டி நாலு புரட்டா சாப்ட்டாவே வயிறு வந்து நம்பிரு ஒரு மாரி அடச்ச மாரி இருக்கு அடுத்த நேர நம்ப்ளுக்கு பசிக்கவே பசிக்காது
டா குந்தல் வந்துரும்ங்க அத்தனை சாப்ட்டு போட்டு
ஆமாங்க கண்டிப்பா அதனாலதா நா யோஸ்ச்ச இது வந்து கண்டிப்பா யார்னாலயுமே சாப்புட முடியாது இது வந்து இவங்க கடக்காரங்ளுக் தா வந்து லாபோ அப்டின்னு அப்றந்தா புரிஞ்சிதுங்கெனக்கு
ஆமாங்க அப்பறோ அதெல்லா ஃபேமஸ் பண்றதுக் தாங்க கட விளம்புறதுக்காக பண்றதுதான
அந்த ஆஃப்பருங்க இன்னக்கி வெரிக்கு இருக்குது அதய நம்பி வெளியூர்லருந்து வர எல்லாரு இன்னுமே பேய் பாத்துட்டுருக்கறாங்க அந்த கடய
அதா அதா அதாங்க அப்டியுமே இருக்குறாங்கல்ல அப்பற அந்த அந்தன்னு ஒரு வழிய தை நோம்பல்லா முடிஞ்சுங்க அப்ற கரு நாளு அன்னைக்கிலா நம்ம ஊர்ல கறி சமைக்கிறது அது விருப்பம் இருந்தா சமைக்கிறங்க நம்மதா வீட் நோம்பி அன்னைக் எடுத்து சாப்புற்றோனோ அப்பற கறி நாளு அன்னைக்கி எல்லா மூட்ட முடிச்சு கட்டிக்கிட்டு நம்ம அ இருக்குற எடத்துக்கு வந்து சேந்தர வேண்டிதானுங்க
ஆமாங்க இப்டிதா பொழப்பு ஓடுதுங்க
சேரிங்க சேரிபுள்ள பாருங்க அப்பறம் பா க்கலாமுங்க நோம் முடிஞ்சப்பறோ கூப்பறேங்க ஆ